வணக்கம் தோழி
வணக்கம் கேக்குதா இப்போ
ஆ கேக்குது தோழி
என்ன பன்றீங்க
ம்ம் ஒண்ணு இல்ல தோழி இப்போ நாஸ்டாலா முடிச்சுட்டு உட்காந்துருக்கே நீங்க சாப்புட்டீங்களா நாஸ்டாலா
அ காலைலே சாப்ட்டாச்சு மதியானமு சமைச்சிட்டாங்க இன்னக்கி உருண்ட கொழம்பு வச்சிருக்காங்க அண்ணி எங்க வீட்ல
அப்டியா தோழி அப்டியா தோழி உங்க வீட்ல எப்புடி தோழி வெப்பாங்க உருண்ட கொழம்பு
உருண்ட கொழம்பு வடைக்கு அதுவு பருப்பு ஊற வெப்பாங்க கடல பருப்பு ஊற வெச்சு அரச்சிட்டு வெங்காயோலா போட்டு பூண்டு அதெலா போட்டு அரச்சிட்டு அவுங்க வந்து ம் அத வேக வெக்க மாட்டாங்க எதுமே பண்ண மாட்டாங்க அப்டியே உருண்ட புடிச்சு காய வெச்சு அது அதுக்கப்புறோ அது கொழம்புல போடுவாங்க
அப்டியா அந்த உருண்ட கொழம்பு கொஞ்சோ அந்த எண்ணைல போட்டு அ ஃப்ரை பண்ண மாட்டாங்களா
இல்ல வ எண்ணெய்லியு பொரிக்க மாட்டாங்க ஆவியு வெக்க மாட்டாங்க அவங்க ப அ நம்ம மிக்சில போட்டு அரச்சிட்டு அத அப்புடியே உருண்ட புடிச்சு நல்லா காய வெச்சிட்டு அத அப்டியே கொழம்புல போட்டு அவுங்க அப்டி செய்வாங்க
அத உங்களுக்கு கொழம்புல போட்டா அது கொஞ்சோ பிரிஞ்சு வராதா உங்குளுக்கு
பிரிஞ்சு வரல இது வரைக்கு வந் ததுல்ல நல்லாதா வருது ஏனா அது எப்புடின்னா கை பக்குவோ இருக்கு அதே மாரி அது வே க்குது நல்லாவு வெந்திருக்கு இப்ப நம்ம ஆவி புடிச்சோனாலு ஒரு சில து கொழம்புல போட்டா ஒரு மாரி வந்து விரு ஒடஞ்சு க்னு சொல்வாங்க அதே மாரி எண்ணெய்ல போட்டாலு அது ஒரு சில எல்லா ஒடஞ்சுரோ ஆனா இது அப்புடியே போடுறது நல்லாதா வருது
அப்புடியா தோழி ம்ம் மகிழ்ச்சி தோழி ஆனா எப்பவு வந்து உங்களுக்கு யாராது அந்த உருண்டக்கெழம்பு பண்ணாலே ஃப்ரை பண்ணுவாங்க இல்லன்னா கொஞ்சோ ஆவில வெச்சு போடுவாங்க நீங்க போட்டு நீங்க ஆமா தோலி நானோ இப் அதா கேட்டே அதிகமா அது அப்புடிதா பாத்திருக்கே நா செய்றது இது புதுசாருக்கு நா கேக்குறது
ட்ரை பண்ணி பாருங்க நீங்களோ அப்புடியே வந்து புடிச் நம்ம வட செய்யறதுக்காக அப்டியே புடிப்போல அப்டியே உருண்டயா புடிச்சு அதனல்லா கொஞ்சோ தா பத்து நிமிஷ இருவது நிமிஷோ காய வெச்சு அதுக்கப்புறோ கொழம்புல போடுறாங்க
அப்புடியா தோலி அதோட முதல்விலேயே அவுங்கள வந்து சேக்குற குவான்டிட்டி வந்து அது கரெக்டா இருக்கோ அப்போதா அவுங்களுக்கு வந்து அது புடிச்சா கூடதுக்கு கரெக்டா நிக்கு காஞ்சா கூட சில நேரத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே ஒடஞ்சுரு கொஞ்சோ காஞ்சா கூட இப்போ அவுங்க சேக்கற குவான்டிட்டி கரெக்டா சே சேர்த்து அவுங்க நிக்கற மாதிரி செய்றாங்க அதா அவுங்களுக்கு
ஆமா இருக்கலா எனக்கு சமையல் பத்தி அவ்ளவு தெரியா ஆனா அவுங்க எனக்கு செஞ்
அப்டியா தோலி செரி தோலி மகிழ்ச்சி தோலி செரி செரி நா ஒரு நாள் அப்டி செஞ்சு பாக்குறே தோலி கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா
ம் சொல்லுங்க தோழி வேற என்ன பேஷ்லா நம்ம வந்து ஆஹ் நம்ப அப்பே இது கார்டனிங் பத்தி பேசிட்டே இருந்தோ அம்மா மவ்ரே பாதிலே முடிகற மாரி இருந் சொல்லுங்க தோழி நீங்க பேசிட்டே இருக்கீங் கட்டாய்டுச்சி
ஆமா நானு காலையில எந்திரிச்சி காலையில சூரிய நமஸ்கார பண்ணிட்டு அப்றோ துளசி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு ஆஹ் எல்லா செடிங்களுக்கு கூட இருந்து நம்ப பேசுற மாரி அவங்க கிட்ட பேசி ஆஹ் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரோ அங்க கூட இருந்துட்டு அதுக்கப்பறமா வந் ந்து கொஞ்ச நேர நடந் ந்து ஆஹ் நடப்பான் நா நடபயிற்சி பண் நடந்துட்டு கொஞ்ஜமா ஸ்கிப்பிங் பண்ணுவே ஸ்கிப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்றோ வந்து ஆமா ஸ்கிப்பிங் பண்ணிட்டு அப்றோ கால கண்டிப் ப்பா கண்டிப்பா காலை கடன் இதெல்லா மு பசிட்டு அதுக்கப்றோ பூஜ பண்ணிட்டு உக்காந்து படிக்கறதுக்கு படிக்க ஆரம்பிப்பாங்
அப்டியா தோழி செரி தோழி நீங்க என்ன தோழி காலேஜ் படிச்சிட்ருக்கீங்களா தோழி இப்போ
நா எக்ஸாம்காக படிச்சிட்ருக்கே கவர்மெண்ட் எக் எக்ஸாம்க்காக படிச்சிட்ருக்கே
அப்டியா தோழி செரி செரி செரி மகிழ்ச்சி தோழி நீ உங்கள டு எக்ஸாம்லா நல்லாகுனு நீங்க நல்லா அதுல மார்க்குலா எடுக்கணுனு சொல்லி நா விரும்புறே தோழி
கண்டிபா கண்டிபா மிக்க நன்றி எனக்காக நீங்க இவ்ளோ நல்லது சொல்றீங்க
ம் கண்டிப்பாக தோழி நீங்க ஒரு நல்ல மார்க் ல ஆஹ் பாஸ் பண்ணி நீங்க என்ன ஆசைபடுறீங்களோ அத உங்களுக்கு நிறைவேறனு சொல்லி நா விரும்புறே தோழி
கண்டிபா கண்டிபா நன்றி
ம் சொல்லுங்க தோழி இன்னக்கி வந்து எங்க வீட்ல எங்க அம்மா வந்து சாம்பார் சாதம் பண்ணி வச்சிருக்காங்க நா வந்து எங்க அம்மா வீட்ல இருக்கேன் இப்போ அதுனாலே எனக்கு ஆமா ஹாலிடே ஹாலிடே ட்ரிப் மாரி எனக்குப் இருக்கு தோழி
தோ செய்வீங்க காலைல எல்லா எந்திரிச்சு எல்லாமே செய்யணும் இப்ப அம்மா வீட்ல இருந்தா ஜாலியா இருக்கலா
ஆமா தோழி கண்டிப்பா நீங்க ஒரு சரியான வார்த சொன்னீங்க தோழி நம்ம வீட்டுனா நம்மளுக்கு வந்து எல்லாமே ந நாமளே செய்யற மாரி இருக்கும் இங்க வந்து நம்ம எவ்வளவு லேட்டா தூங்கி ஏந்த கூட யாரும் கேக்குறதில்ல ஆமா ச பரவலா அவ அ இப்பதான் தூங்குறா அவ வீட்டுல இருந்தா காலைல ஏந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க நம்ம நம்மள வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க நம்ம கொழந்த இருந்தாலும் அவங்களும் அதிகமா நம்மளுக் டிஸ்டர்பே பண்றதில்ல தோழி எனா நம்ம இ வீட்ல அவங்களு எல்லாமே காலைல நம்ம தான் செய்யிரோம்
கண்டிப்பா நம்ப வீட்ல இருந்தா நம்ப வந்து ராணி மாரி இருக்கலா
தோழி எங்க அம்மா வீட்ல வந்துதான் நம்ப வந்து ஒரு கொழந்தையா விரும் என்ன சொல்லுது ஒரு ஒருத்தங்க நம்மளுக்கு கேர் பண்றாங்க
கண்டிப்பா
ம் நம்ம வீட்ல இருந்த நாமளே எல்லாமே நம்பளுக்கு பாக்குற மாதிரி இருக்கு இங்க வந் நம்ம ஒரு நாமளும் ஒருத்தங்களுக்கு பொண்ணுன்னு சொல்லி ஒரு உணர்ச்சியா வருது தோழி நம்மளுக்கும் பாக்குறதுக்கு ஆள் இருக்கு ஆ எங்க வீட்ல இருந்தா நாம்மளுக்கே எல் ஆமா சொல்லி எல்லாருகும் நாமளே பாக்குற மாதிரி இருக்கு இங்க வந்ததான் நமளுக்கு நம்ப ளுக்கு யாராவது கேர் பண்ணி உனக்கு என்ன பிடிக்கு உனக்கு என்ன வேணு நீ என்ன சாப்டுற நீ என்ன விரும்பி சாப் சாப் டுவேன்னு சொல்லி கேட்டு கேட்டு நம்பளுக்கே பண்றது வந்து நம அம்மா வீட்ல மட்டுும் தான் தோழி நடக்கும் நம்ம வீட்ல நம்மளே செஞ்சா கூட நம்பளுக்கு விரும்புற மாதிரி நம செய்ய முடில தோழி நம்ம பசங்களுக்கு நமக் கணவருக்கு நம்ம மாமியாருக்கு ம் நம்ம மாமனாருக் என்ன பிடிச்ச மாரி இருக்குதோ அவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ அதேதான் தோழி நம்ம தினமோ பண்ணிடே போறோ
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லார்குமே இருக்கற பெண்களுக்கு இருக்க வேண்டிய எல்லாது தான் இருக்கு எல்லா வீட்லயுமே நம்ப இன்னொருத்தங்க வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படினா அவங்கள பாத் கிடச்சிட்டா அவங்களுக்கு அவங்களுக்காகவே நம்ம இருந்துருவோம் நமக் க்காக நம்ம எதையும் பண்ணிக்க மாட் ஆனா நம்ம பெத்தவங்க வீட் வந்தா அப்பையா அம்மா நம்மள நல்லா பாத்துப்பாங்க அது ஒரு தனி சந்தோஷம் கிடச்
ஆமா தோழி நீங்க உக் கரெக்டா சொன்னீங்க தோழி ம் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாதான் நம்மளுக்கு சந்தோஷமே நம்ம எவ்ளோ எங்க வீட்டுல நம்ம ஃப்ரீடா ஃப்ரீடமோட இருந்தாலும் நம்மளோட டிசிஷன் நம்ம எடுத்தா கூட எங்க அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க போட் அவங்க செஞ்ச சமைச்சு அவங்களோட கையில சாப்பிடுறது அவங்க நம்ம கிட்ட சின்ன சின்ன சின்ன விஷ்யத்துக்கு அவுங்க நம்மள பத்தி அக்கற எடுத்து இதிய சாப்புடு இது போட்டுக்கோ அது போட்டுக்கோன் சொல்லி நம்பள்கு சொல்றதே நம்ம அம்மா வீட்ல மட்டுதா தோழி எ இருந்தாலு நம்ம வந்து இங்கந்து தா நம்ம மாமியார் வீட்டுக்கே போயிருக்கோ ஆனாகூட அங்க வந்து நம்மள்கு அவ்ளோவா எதுலியு பிப் ரிப் பிரெஃப்ரன்ஸ் கடையாது நீ உள்ள போட்டுக்குமா உள்ள போட்டுக்குமான் சொல்லி யாரும் நம்ளுக்கு சொல்றது இல்ல நம்ம அம்மா வீட்ல மட்டுதா தோழி சொல்லுவாங்க என்ன சொல்றது எங்க கணவராவ்து இப்ப வந்து மாமியார் வீட்டு வந்த அவுங்க அம்மா வீட்லயு அவுங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு மாமியார் வீட்லயு அவுங்கள்கு அவங்கதா ஸ்பெஷல் கவனிப்பு நம்மளுக்கு எங்க ஒரு ஸ்பெஷல் கவணிப்னா எங்க அம்மா வீட் ட்ல மட்டு‌தா தோழி வேற எடோ இங்க எடமே நம்மள்கு பாக்கவே முடியாது நம்மள்கு யாராது யோசிக்கறாங்கனா அது எங்க அம்மாவ மட்டுதா‌ இருக்குவாங்க தோழி
கரெக்ட்டா கரெக்ட்டா சொன்னீங்க எப்போமே பெத்தவங்க வீடு நம்ப வீடுதா நமக்கான பாதுகாப்பு எல்லாமே எது இருந்தாலு உரிமையா செய்யலா தைரியமா செய்யலா எல்லாமே
ஆமா தோழி
ம் பிள்ளைங்கல்லா எப்டி இருக்காங்க
தோழி இப்போ கோடை காலம் போயி கொஞ்சோ வெளில போயிட்டு வந்து தண்ணில குளிச்சாங்க அதுனாலே சில ம் ஏ சின்ன கொழந்தைக்கு வந்து கொஞ்சோ ஜொரோ வந்துச்சு காலைலேந்து கொஞ்சோ சிடுசிடுன்னு இருக்கா கொஞ்சோ எடுத்ததுக் எல்லார் எல்லாத்துக்கு அழுதுட்டே இருக்காங்க ம் ஆமா தோழி அதுதா கொட் தோழி கொடு கொடுத்துட்ருக்கே
தண்ணி குடுங்க அப்றோ கஷாயோ வெச்சு குடுங்க
ஆ அதா தோழி பண்ணனு எங்க மாமியார் வீட்ல இருந்தா முதல் வேலையா அது பண்ணிடுவே எங்க அம்மா வீட்ல வந்துட்டு யே யே இங்கல்லா செடி இல்ல அவ்ளவா நம்ம வீட்ல வந்து கொஞ்சு செடி இருக்குது நம்ம எது வேணா மொதல்ல யோசி செரி போய் எடுத்து கசாயம் போட்ற மாதிரி இருக்கு க்கும்
அம்மா வீட்ல கூட இங்க பால் கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் மஞ்ச இது என்னது இஞ்சி போட்டு கொஞ்சம் தட்டி கொடுங்க குழந்தைங்க பால் குடிப்பாங்கன்னா அத தட்டி குடுப்பீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது
அப்படியா தோழி ச செரி சொல்லி நான் செஞ்சு பாக்குறேன் சொல்லி அது கரெக்டா சொல்லுங்க தோழி எப்படி பண்ணணும்
பால் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு பே இஞ்சியு நல்லா இடிச்சு பால்ல நல்லா கொதிக்க வச்சு குடுங்க கூட சக்கர இல்லன்னா நாட்டு சக் வேற எதுனா ஒன்னு போட்டு கொடுங்க கொழந்தைங்க பால் குடிப்பாங்கல்ல அப்ப அது கொஞ்சமா நீங்க ரொம்ப அவங்களுக்கு ஏத் த்தமாரி கொஞ்சமா இஞ்சி கொஞ்சம் தட்டி கொதிக்க வச்சு குடுங்க கொழந்தைங்களுக்கு செட் ஆயிடும் அப்டி இல்லைன்னா நைட்டு தூங்குறப்போ மஞ்சளு கூட வந்து மெளகு கொஞ்சம் அஹ் கொதிக்க பால் கொதிக்க வச்சுட்டு மஞ் மெளகு போட்டுக் கொடுங்க கொழந்தைங்களுக்கு சளி இருமல் இதல்லா இருந்தாலும் தூக்கமு நல்லா வரும் நைட்ல நல்லா தூங்குவாங்க அதுவு நல்லா இருக்கு ஒடம்புக்கு
ஆஹ் சரி தோழி நா கண்டிப்பா இன்னைக்கு செய்றே தோழி நீங்க சொன்ன மாதிரி அந்த இஞ்சு இஞ்சு கொஞ்சோ வே சக் க்கர நாட்டு சக்கர
சக்கர நாட்டு சக்கர எது இருந்தாலுமே சக்கர கொடுங்க இல்ல நாட்டு சக் அது எது இருக்கோ உங்க வீட்டுல அது போட்டு கொழந்தைங்களுக்கு சாயந்திரமா குடுங்க இஞ்சின்றது ஒரு எதிர்ப்பு சக்தி நல்ல ஒரு இதுதா அது வந்து கொழந்தைங்களுக்கு குடுத் ஏன்னா ஜுரம் இருந்தா கூட கொஞ்சோ எதிர்ப்பு சக்தி இருக்கு
ம் சரி தோழி கண்டிப்பா தோழி நா ட்ரை பண்ணி பாக்குறே தோழி இன்னிக்கு இ நா என் பாப்பாக்கு கண்டிப்பா பண்ணி சரி தோழி
மிக்க நன்றி நன்றி
உம்
சரிங்க உங்ககிட்ட பேசினதுல மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசினது
உம் எனக்கு உங்களோட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்ம மீண்டும் பேசலா தோழி உம் நன்றி தோழி வணக்கம் தோழி
நன்றி வணக்கம்